ஹலோ சொல்லுமா ஹலோ கேக்குதாம ஆஹ் கேக்குது சொல்லுமா பண்றே
நான் இப்பதான் ஃப்ரெண்டு் கூப்பிட்டு இருந்தா அவகிட்ட போன் பேசிட்டு இப்பதான் வச்சேன் சரி அப்புறம் சரி நீங்க அவங்ககிட்ட பேசலாமே சரி
சரி சரி நான் எந்த ஃபிரெண்டு
ஸ்கூல் மேட் தான்க்கா இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல ஏதோ அந்த இது ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா ஒரு விழா மாதிரி எடுக்கிறாங்களாம் ஸ்கூல்ல இருந்து இந்த வெளியே போன பசங்க ஒவ்வொரு பேட்சா போயிருப்பாங்கல்ல அதெல்லாம் சேர்த்து ஒரு அல்மினி ஃபங்க்ஷன் மாதிரி கெட்டுகதர் மாதிரி இந்த வைக்கிறாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தா கூப்பிட்டு அத பத்தி எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தா சரி ஓகே எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணி பேசிட்டு இருந்தோம் அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம்
சரி சரிமா
நீங்க படிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்களாக்கா
ஆ எங்களுக்கு டென்தல பிளஸ் டூல இந்த மாதிரி ரெண்டு வருஷம்தான் அந்த சேரல் மாதிரி வைப்பாங்க மத்தபடி இன்னு நாங்கல்லா மீட் பண்ணவே இல்ல ஆ ஆ டச்சிங்லதா இருக்கோ ஆ இப்ப கூட முந்தானேத்து கூட ஏ பிரஎண்ட்ஸ் போன் பண்ணா ஏ பைய நல்ல மார்க் எடுத்தா அஹ்ஹனு சொல்லிட்டு கேக் த்துக்கு போன் பண்ணா ரொம்ப சந்தோஷமாருக்கு அ ஆ சொல்லிட்டு பேசனா உம் ஸ்கூல்ல காலேஜு ஆஹ் காலேஜலல்லா ம் இருக்கற பிரண்ட்ஸல்லா அப்டியேதா மெயின்டன்ல இருக்காங்க
ம் எனக்கு அப்டிதாக்கா பிரன்ஸ்ஸாதா இருக்காங்க ஆனால் ஏ காலே ட்ஸ் ஓகேன இப்ப கொஞ்ச முடிச் கொஞ்ச இதுல இருக்காங்க ஸ்கூல்மேட்ல கொஞ்ச ரொம்ப கேப் ஆயி போச்சு ஆனா இப்போதா ஒருத்தவங்கலா பேசுறாங்க இந்த பங்க்ஷன் வரறதுனாலு சரின்னு கூப்பிட்டு பேசிட்டுருக்காங்க எல்லாரு வாங்க பாக்கலா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வெளியே வெளியூர்லய இருக்காங்க அங்கங்க ஒவ்வொருத்துங்க ஒவ்வொரு எடத்துல இருக்காங்கல்ல எல்லாரு இன்ஃபார்ம் பண்ணி எல்லாரு அதுக்கு வர்ற மாரி அதுக்கு ஏத்த மாரி அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணனு அவங்களுக்குல்லா வர்றதுக்கு அதுதலா எல்லா டீடெயில்ஸ்லா அப்டியே ஒன்னொன்னா கலெட் பண்ணிட்ருக்காங்க இப்போதா
அப்டியா நம்போ ஸ்கூல் படிக்கும்மோது காலேஜ் படிக்குமோதுலா நல்லாந்துச்சுல இப்பலா ஒ இப்போ இப்பலா பசங்க பாவ என்னவோ மிஷின் மாரி போதுங்க மிஷின் மாரி வருதுங்க பாவமா இருக்குது பசங்கள பாக்கும்போது நம்பலா எவ்ளோ ஜா என்ஜாய் பண்ணோ ஸ்கூல ஸ்கூல் லைஃப பசங்க இப்பலா ரொம்ப கஷ்டப்படுதுங்க அ என்னவோ ரொம்ப கஷ்டப்பட்டு போற மாரி இருக்கு கஷ்டப்பட்டு வர மாரி இருக்கு பசங்க
ஆமாக்கா அது மட்டுல்ல பசங்க கிட்ட அந்த ஒரு பாண்ட் எல்லா கெடையாது பாத்துருக்கிங்ளா
ஆமா ஆமா ஆமா ஆமா எம் பைய டென்த் முடிச்ட்டு வரம்போது வந்து நா ஸ்கூல பாத்து நிமிந்து பாத்து அழுவுறே எம் பைய வாமான்ட்டு வ வா வா கையெழுத்து போடும் போது நா அழுவுறே ஐயோ அத்தது பொண்ணு படிக்கிறா அந்த ஸ்கூல்ல நா போதா போறே நா வரதா போறே ஆனா நாந்தா அழுகுறே ம் ஸ்கூல பாத்துட்டு
அதே நமக்குன ஆமா
முடிச்சுட்டானே நம்ம இத்தோட ஆ இவ இந்த ஸ்கூலுக்கு வர முடியாதேன் சொல்லிட்டு இன்னென்னவோ நெனைச்சிட்டு சைன் பண்ணிட்டு வாங்கும் போது அழ வருது வாமா போலா யார்னா வரத் வரத்துக்குள்ள போயிலா வா மா அந்த பாண் டிங்கே கெடையாது அந்த பாசமே கெடையாது ஒரு மிஷின் வாழ்க்க மாரி வாழ ஆரம்பிச்சிச்சுங்க
ஆமாக்கா அது அவுங்ளுக்குள்ள என் ன தெரிமா இந்த காம் போட்டி மட்டுந்தா சரிங்ளா போட்டி பொறாம இருக்கு இப்போ உள்ள பசங்ளுக்கு அத அவ மார்க் எடுக்கறா இவ மார்க் எடுக்கறா அவள அப்புறோ அந்த இது இருக்கு அ நம்ம போய் அ நம்ம.. படிக்குமா அது கிடையாது தெரியுமா நம்ம ஃப்ரெண்ஸ் எடுத்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சேரி நம்ம எடுத்தாலு நம்ம ஃப்ரெண்டு எடுத்துட்டனு சொ அத நம்ம ஒரு பெருமையா நென்சுப்போ நம்ம அத ஒரு இது பண்ணிப்போ சரியா அப்டிதா அந்த அந்த படிப்பு விஷயத்துல வந்து மார்க வச்சு இது வச்சு நம்ம யாருமே வந்து இது பண்ண மாட்டோ சர்ட்பிகேட் பண்ணிக்க மாட்டோ நம்ம எல்லாருமே ஒற்றுமையா அப்படிலா இருப்போ எல்லா ஷேர்.. பண்ணுவோ அது நா இப்பெல்லா ஷேரிங்கும் எதுவுமே கிடையாதுக்கா. எதுமே பண்ணக்கூடாதுனு சொல்.. ட்டாங்களா அப்படின்னு சொல்ட்டு பசங்களூ சொல்லுதுங்க அதனால வந்து அவங்கவுங்க பாட்டுக்கு எத எடுத்துட்டு போறாங்க லன்ச்சோ அதைதா சாப்புட்ணூ அப்படியே எடுத்துட்டு வந்துணூ பக்கத்து யார்டியம் வாங்க கூடாதா எதுவூ வச்சுக்க கூடாது டிஃபன் பாக்ஸ்ல வேற எது.. எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்றாங்களாமா அதா சொல் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே இப்போ வந்து இந்த மிஷின் மாதிரி ஆயிட்டாங்க ஃபிக்சிங் இப்படிதா அப்டின்னு சொல்ட்டு.
அப்படிதா நம்போ ஆனா நம்போ நம்போ லைஃப்ல்லா வேற மாரி வீட்டில் சரி அது ஸ்கூல் லைஃபும் சரி அது வேற லெவல்ல இருந்துச்சு அதெல்லா மறக்க முடியாத நினைவு.
ஆமாக்கா கண்டிப்பா. அதெல்லா வந்து சொன்ன மார் ஆமா சொன்ன மாரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா இப்ப வரைக்கு தொடருது பாத்தீங்களா எத்தன வருஷோ ஆனாலூ நாம பசங்கங்களா இல்ல நீங்க சொன்ன.. அத விட்டு வெளிய வந்து டா டா பா பாய் சொல்டு டா டா பா பாய் கூட சொல்ல மாட்டின்டாங்க அவ வர்றதுக்குள்ள போயிலாவா ஹ அது எதுக்கு அவள பாக்குறோ நம்ம நம்ம போயிலா வா அப்டின்னு சொல்லி.
அஹ் ஸ்கூல்ல மட்டு இல்லமா இந்த டான்ஸ் கிளாஸ்ல எல்லா எட்த்துலயு இப்படித்தா இருக்குதுங்க பசங்கோ பசங்க இப்போ அஹ் நம்ம பச அ பசங்கள பாராட்னா அந்த பசங்களுக்கு புடிக்க மாட்ன்து அப்போ நம்ம பஸ் பசங்க ஆஹ அவ இப்படி சொல்றா அப்படி பேசுறா ஆஹ எதுக்கு அவங்ககிட்ட போய் பேசணு நம்ம அவங்ககிட்ட போய் எதுக்கு நம்ம கேட்கணு தேவையில்ல என்ற மாரி ஆஹ பண்ணுதுக நம்ம பசங்களுக்கு நல்லது சொல்லி குடு கூட மத்த பசங்க பண்றத பாத்து இதுங்கோ வெக்ஸ்சாயிடுது
ஆமா ஆமா
நீ என்னதா போ சொல்ற என்னதா பண்ண சொல்ற அவுங்க எப்படி பண்றாங்க தெரியுமா உனக்குன்னு கேக்குதுங்க அப்போ நம்மள்க்கே கோவோ வந்துது போ நீ பண்றத பண்ணிக்கோ அஹம் சொல்ற மாதிரி ஆய் போது பசங்க இப்போ ப பேரண்ட்ஸும் பசங்களுக்கு சொல்லி் குடுக்க மாட்டன்றாங்க ஆஹ் அவ கூட சேராத இவ கூட சேராத அவளுக்கு எதுவும் குடுக்காத இவளுக்கு குட குடுக்காத ஒன்னுயு இல்ல நேத்துதா ஏ ஃப்ரெண்ட ஒர்தி சொல்றா ன்ஹ் டூஷனுக்கு போயிருக்கா அவ ஃப்ரெண்டு உடைய பைய்ய எந்த டூஷன்னு நானூ எ பையன சேக்கறனு சொல்லியிருக்கா ஆஹ் என் பையன் போற டூஷன்ல்லா ஊ பைய்ய வருவானா உஊ பைய்யன வேர எங்கன்னா சேர்த்துக்கோ டூஷ்சுனுக்கு நீ போற டூஷ்சுனுக்கு அ சே அ சேத்து வுட்டா அவ வர போறா அவுங்க அம்மா காசு கட்ட போறா அவன் படிக்க போறா நீ எ பேறண்டி இப்டி இருந்தாங்கன்னா அப்போ அவுங்க பசங்கல்லா அப்போ எப்டி இருக்கூ
கண்டிப்பா
அந்த ஹெல்ப் பன்ற மைண்டே போய்ட்சி பசங்களுக்கு ஒரு ச எல்ப் பண்ற மைண்டு இல்ல சர்வீஸ் பண்ற மைண்டு கெடையாது இதெல்லா இல்லாம பசங்க பின்னாடி அதனாலதா மிஷின் வாழ்க்க வாழுதுங்க பசங்க இல்ல நம்பா மா வாப்பா நா சேர்த்து உட்றே அ ஹாஸ் படிக்கிட்டு அவ்னு நல்லா மார்க் எடுக்கட்டு அன்னு சொல்ல போற்து கெடையாது நா நெஜமா நா அந்த ஹெல்பிங் மைண்டோட சர்வீஸ் மைண்டோட இருக்கத் தனாலதா என் பையெ பொண்ணுல்லா அப்டி இருக்காங்க
ஆமாக்கா கண்டிப்பா நம்மள பாத்துதா அந்த பசங்க கத்துப்பாங்க நம்ம எப்டி இருக்கோன் அத பாத்துதா நம்ம வளக்கமானதான சரிங்ளா இல்லன் நம்மளு அதே மாருந்தா அவுங்குளு அப்பிடிதா இருப்பாங்க அவுங்கள கொற சொல்ல முடியாது கண்டிப்பா
அதுதா சொல்றே இப்போ பேரண்ட்டே நீ ஒரு டியூஷன் கூட சொல்ல மாட்டன்ற இட்டுனு போய் சேக்க மாட்டேன்னா அப்ப அந்த பசங்க எப்டி இருக்கு யோசிக்கு ஆ ஏய் அவன வந்தா சொல்லாத அவன வந்தா கூப்டாத அவுனுக்கு எங்கன் சொல்லாத அவங்கூட பாத்து பேசாத இப்டிதா சொல்லி குடு த்து வளக்கறாங்க அப்ப எப்டி அதுங்க ஃபிரண்டஷிப்லா நெலைக்கு ஆ உயிர் நண்பன் உயிர் தோழிலா கெடையாது இப்பல்லா
அதெல்லா கெடையாதுக்கா இப்பல்லா அந்த டைமுக்கு அத அத சொன்னல அவுங்ளுக்குள்ள அந்த பேரண்ட்ஸுக்கு எடையிலயே வந்து அவங்க பசங்க மைண்ட சேன்ச் பண்ணி உட்றாங்க அப்ப பாத்தாலே ஒரு இது மாரி விரோதி மாரி பாக்கறாங்க தவர ஐயோ நம்ம கூட படிக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே நம்ம நம்மளு அவங்களு ஒன் ஈக்வல்தா அந்த ஒரு மென்டாலிட்டியே வரமாட்டங்து அவுங்ளுக்கெல்லா ஐயோ அவுங்க பாக்கமோ என்னமா தோணுது அம்மா அப்பிடி சொன்னாங்களே அவங்க கிட்ட நம்ம இது பண்ணக்கூடாது அப்ப நம்ம கொஞ்ச டிஸ்டன்ஸ் மெயின்டன் பண்ணிக்வோ அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த டாட் வந்துருது அவங்ளுக்குள்ள வந்து அப்டியே வெலகிக்கறாங்க நீங்க சொன்ன மாதிரி
அப்பிடிதா ஆக்கி உட்டர்றாங்கம்மா பெரியவ்ங்க பண்ற வேலதா பசங்க பண்ணுது பசங்களுக்கு ஒன்னு தெரிய போறது கெடையாது ஆ பெரியவுங்க சொல்லி குடுக்கறதுதா பசங்களுக்கு அதே மாரி அவ அ நல்லா பண்றான்தா ஒரு மிஸ்ஸு கூப்டு பத்து வேல குடுக்குறது அவ பேர பத்து வாட்டி கூப்பர்றது ஆனா மத்த பசங்க ஆ மிஸ்ஸு வந்தது அவ பேரதா கூப்டுவா பாரே ஆ பாரே அவ அவளதா கூப்டுவாங்க நம்ளலா கூப்ட மாட் டாங்க அப்போ இதுக்கே அ பசங்க நாலு பேர் பேசறது ரெண்டு பேரா கமி ஆயர்றாங்க அப்ப ரெண்டு பேர் பேச மாட்டன்றாங்கனா அப்ப எதுக்கு நம்மள கூப்புண்ணு இதுங்க செய்யறேன்ற மைன்ட்செட் கூட அந்த எடத்துல பசங்க பண்றதுனால மாறிடுது நா எதுக் செய்னு செஞ்சா நாந்தா எல்லாருக்கு கெட்ட பேர் எடுத்துக்கறே நா செய்ய முடியாது அப்பிடித்தா பேசுதுங்க பசங்க ஐயோ ரொம்ப மோசமா இருக்கு இப்போ நம்ப நம்ப படிச்ச மாரிலா கெடையவே கெடையாது அது ஒரு கனா காலம் அது
கண்டிப்பாக்கா அப்பல்லா விட்டு குடுத்து போவோங்க்கா நம்ம எதுவா இருந்தாலு நம்ம வந்துலா எ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணுனாலு நம்ம துடிப்போ விட்டு குடுத்து போவோ எது தப்பா இருந்தாலு ஒன்னா சேந்துதா பண்ணுவோ நல்லதா இருந்தாலு சரி தப்பா இருந்தாலு சரி ஏனா சேந்தே திட்டு வாங்கிக்லான் சொல்ட்டு அந்த இது பண்ணுவோல்ல காட்டி குடுக்க மாட்டோ அப்டிருந்தாலு எதா ஒன்னு பண்ணா கூட மேம் கேட்டாலு எது கேட்டாலு நம்ம வந்துலா நாங்க எல்லா சேந்துதா பண்ணோ அப்டின் சொல்லி கம்முன் இருப்போ எல்லாமே ஒர்த்துப்போ அந்த மா இப்போலா அப்டியில்ல யாரு செய்யாம இருந்தால க ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கணு பாரு நீ என்ன போட்டு குடுத்தியா உனை நா எப்டியெல்லா போட்டு குடுக்குறேன் அப்டின் சொ எம் பொண்ணு அதா சொல்லு பாருமா அவ இப்பிடி பண்ணிட்டாமா அவ அப்புடி சொல்லிட்டாமா என்ன இப்பிடி சொல்லி வுட்டாமா மேம் கிட்ட மேம் என்ன திட்னாங்கமா அட்ச்சாங்கமா அப்டி இப்டினு சொல்லுவா நானா நீ என்ன பண்ண அப்டின்ன நா எதுவே பண்ண அவ பண்ணப்போ சொன்னனோ அதுதா அவ அப்பிடி பண்ணா நா சொன்ன நீ எதுக்கு சொன்ன மொதல்ல நீ ஏ அப்டின்னா இல்ல அவ மட்டு சொல்லா அப்ப அது கரெக்டா அப்டின் சொல்ட்டு கேள்வி வருது அடுத்தது
அப்பிடிதா பசங்க ஆ பசங்க பசங்கள கோவப்படுத்தி உட்டுர்றது எல்லா பேரண்ட்டுங்க கிட்ட கைலதா இருக்கு அது நல்ல விதமா சொல்லியே வளக்க மாட்டன்றறாங்க பேரண்ட்டுங்க என்ன பண்றது இப்படிதா ஆயிப்போச்சு காலோ காலத்துக்கு ஏத்த மாதிரிதா நம்ம பசங்களையு வாழ கத்து குடுக்கணு. நம்ம பசங்க மட்டு இதுல என்ன விதி விலக்கா நம்ம பசங்கோ.. சேரி சேரிமா பாரு எனக் இதோ என் ஃப்ரெண்டு கால் பண்றா. நா பேசிட்டு வர்ர நானூ..
ஆஹ் சேரிக்கா ஓகேக்கா நீங்க பாருங்கக்கா ஓகே.